ஹலோ வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்களு நல்லா இருக்கோ
உம்
எதை பத்தி பேசுலன்னு நெனைக்கிறீங்க நீங்க
நம்ம பழங்கள பத்தி பேசலா
ஓ பழங்கள் ஒரு ஆரோக்கியமான உண்ணதா
உம்
பழங்கள் பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
பழங்கள் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. தினமும் நம்ம ஒவ்வொரு பழமும் சாப்ட்லா ஒவ்வொரு பழத்திலு ஒவ்வொரு நன்மைகள் இருக்கு. ஆஹ் மாதுளம்பழத்தோட நன்மைகள் சொல்லுங்க கேக்குதா
கேக்குதா
அது நம்மளோட ரத்த அளவ வந்து உம்
சொன்னோனே எனக்கு ஒண்ணு தோணுது. நா மாதுளை பத்தி கொஞ்சோ சொல்லா இருக்கே
உம் சொல்லுங்க
ஏன்னா அந்த மாதுள பழம் வந்து ஒரு மாதுள பழத்த ஒடைச்சா உள்ளுக்குள்ள அப்டியே சின்ன சின்ன செவப்பு செவப்பா அடுக்கி வச்ச மாரியே இருக்கு அதெல்லா சாப்டுறதுக்கு ஒரு இனிமையான ஒன் நல்லா இருக்கு ரத் தத்த கூட நோயாளிங்கள் கூட குடுப்பாங்க அந்த மருத்துவமனைக்குல்லா
ஆம அவளோட ரத்த அளவ அதிகப்படுத்து
அப்டின் சொல்லுவாங்க
உம்
பழங்கள்ல நறைய இயற்கை மருந்துதா இருக்கு, எனக் தெரிஞ்சி
ஆமா கண்டிப்பா
ஆஹ இப்போ நம்ம உறவினர் வீட்டுக் இல்ல இந்த மருத்துவமனையில நம்ம உறவினர் யாராவதுட்டாங்கன்னா முதல்ல அங்க இருக்கிறதுஒரு திராட்சையும் இல்ல இந்த பழங்கள் செவ்வாழ பழம் திராட்சை இந்த மாதிரி பழங்கள் தான் வாங்கிட்டு போய் கொடுப்போம்
ஆமா கண்டிப்பா
அதுல உள்ள ஆரோக்கியமே தனியான ஒண்ணுதான் அது வந்து இயற்கையிலயே கொடுத்தா இனி மருந்தனா அதுதான் நாம இப்போ இந்த தீனி தேன இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் ஆனா அந்த பழங்கள்ல இயற்கையிலயே இனிப்பு இருக்கும் அதுல எந்த ஒரு ரசாயனம் எதுவுமே இருக்காது
ம் வாழைப்பழோ சாப்பிடுறதுல நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரணோ ஆ சீக்கிரமா ஆகும்
அதுவும் இந்த செவ்வாழ பழம் எல்லாம் பத்தி மருத்துவமனையிலயே சொல்லியிருப்பாங்க
ஆ உம் செவ்வாழை பழானவங்களோட உடலுக்கு ரொம்பறமே ரொம்ப நல்லது இன்னொண்ணு ஏத்தம்பழம்ன்னு சொல்லுவாங்கல்லா அதுவோ ரொம்ப நல்லது
அதுவும் இந்த செவ்வாலலா தினமும் இரவு ஒண்ணு ஒண்ணு சாப்ட்டு படுத்தா உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம்னு சொல்றாங்க
ம் கண்டிப்பா
வேற ஆப்பிள் பழமும் நல்லதுதா ஆனா அதுல வந்து அந்த மெழுகு அது காஷ்மீர்ல இருந்து நமக்கு வர்றதுனால கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த அந்த மெழுகு இருக்கும் அது நம்ம சாப்பிடும்போது கழுவி அந்த தோலை சீவிட்டு சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது அதை அப்படியே சாப்பிடக்கூடாது
நீங்க ஆப்பிள்னு சொன இந்த நம்ம மருத்துவமனைல்லாம் சொல்லியிருப்பாங்க என்னமோ ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா நீங்க மருத்துவமனையை தேடி வரவே தேவல அப்படின்ட்டு இதை குறிப்பாக எழுதி வச்சருப்பாங்க நம் நிறைய இடத்துல படிச்சிருருேங்க அதெல்லாம் செய்தித்தாளில் கூட படிச்சிருப்போம் ஒரு ஆ தெனமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடறோம்னா நம்ம மருத்துவமனைக்கு போக தேவையே இல்லை
செரியேல்ல
அந்த அளவுக்கு அந்த ஆப்பிள் பழத்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்கா இப்ப உள்ளதுல நீங்க சொன்ன மாரி இந்த மெழுகு இதெல்லாம் இருக்கு ஏன்னா இப்ப உள்ள எல்லா இத் இதுலயும் இந்த தொழில்நுட்பங்கள் நறையவே வந்துருச்சு ஒரு ஆப்பிள் பழோ வெளியே இருந்து வருதுனா அது கெட்டு போகாம இருக்குறதுக்கு என்னென்னமோ செய்றாங்க ரசாயனோ கலக்குறாங்க அதெல்லா பண்றது அதனால நம்ம தோலோட சாப்பிடுறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து தா இதா இருக்கு அதனால அந்த தோலை நீக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி கழுவி கூட சாப்பிட்டா இன்னும் ஒரு ஆரோக்கியம் கூடுதலா இருக்கோ நம்மளுக்கு
என்ன பழங்கள் வேறு ஏதாவது பழங்கள்
அதே மாரி இந்த ஸ்டாபெ பி இப்போலா அந்த நறைய பழங்கள் வந்துருச்சு டிராகன் ஃப்ரூட்டுனு சொல்லுவாங்க அதுலல்லா வெளிநாடுல இருந்து வருது நம்மளுக்கு இறக்குமதி பண்ணி கொண்டு வராங்க அதுல கூட அவ்ளோ சத்துக்கள் இருக்குனு தா சொல்றாங்க அந்த உள்ள உள்ள வெள்ள வெள்ள கருப்பு விதைகள் அது பாக்குறதுக்கே அழகா இருக்கோ நம்ம ஊர்ச்சு பாக்குறதுக்கே அந்த நம்ம ஊர்ல உள்ள நொங்கு இருக்கிற மாதிரி அதுக்குள்ள நொங்கு அதுக்குள்ள எள்ளு போட்டு வெச்ச மாரி இருக்கோ அது கூட அவ்ளோ சத்துக்கள் இருக்கு சொல்றாங்க
உம்
அந்த மாரி நம்மோ பலாப்பழ எடுத்துக்கலா அந்த மாரி நெறயா பழங்கள் இருக்கு
இப்போ இந்த இந்த டைம்ல நமக்கு இந்த நேரத்தில நம கிட க்க கூடிய பழம் வந்து மாம்பழம் இந்த டைம்ல நமக்கு கிடைக்கு அதுக்கப்புறோ பலாப்பழமும் நமக்கு அதிகமா கெடைக்கு ஆனா அது வந்து சர்க்கர நோய் உள்ளவங்க வந்து இந்த ரெண்டு பழத்தையுமே சாப்பிடறத நிறுத்துறத நல்லது
அதிகமா சாப்பிட கூடாது ஆசைக்கு ஒண்ணு மட்டு சாப்பிடருது இன்னொ நல்லது ஏனா எல்லா விதமான பழங்களையு எடுத்து இருக்கிறது நல்லது ஆனா அதிகமா எடுக்காம தேவயான அளவு மட்டு உணவே மருந்து அதே மாரி பசி பசிக்கு மட்டு சாப் றது அந்த மாரி பழமொழிகல்லா நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி வெச்சு போயிருப்பாங்க அத நம்ம கடப்பிடித்தாலே போது
போதா
அந்த மாரி இப்ப உள்ள எல்லாரு வீட்லயு மாம்பழொ இப்ப சீசன்னப்போ மாம்பழ நெறயா எல்லார் வீட்லயு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ரோட்லயே இப்ப நம்ம எங்கேயாவது வீதிகள்ல போயிட்டு இருக்கோன்னா மாம்பழங்கள் நெறயாவே இருக்கு
மாம்பழமும் இருக்கு இன்னொன்னு இருக்கு அதுலயு வந்து அத சீக்கிரமாக பழுக்கறதுக்காண்டி எதோ ஒன்னு பண்றாங்க பண்றதுனால அது நமக்கு வந்து வயிற்று வலிய உண்டாக்கு நம்ம அதனால தெரிஞ்சவங்ட்ட ப்ச் அந்த மரத்தில தோட்டோ மாரி வெச்சு அத விளையவிப்பாங்கள்ள அவங்கட்ட வாங்கி சாப்பிடறது ரொம்ப சிறந்தது ம் தெரியாதவங்கிட்ட வாங்கி சாப் எத கண்டிப்பா நம்ம நிப்பாட்டனு
இப்போ விக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க அவுங்க சீக்கிரமே அந்த இது கெட்டுப் போக் கூடாது அப்டின்னு கல்லுல வெச்சு பழுக்க வெச்சிர்றாங்க அப்டின்றப்போ நம்மளுக் கண்டிப்பா அந்த வயித்து வலி இதெல்லா வரதா செய்யு நம்மோ நீங்க சொன்ன மாரி தோட்டோ பக்கத்துல தெரிஞ்சவங்க தோட்டோ ஏதாது இருந்துச்சுனா அவங்ககிட்ட வாங்கி நம்மளே வீட்ல வைக்கோல் வெச்சு பழுக்க வெச்சு இயற்கிய முறையில பழுக்க வெச்சு சாப்பிடறது இன்னு ஒரு ஆரோக்கியமான ஒண்ணுதா அந்த மாரி நம்மோ பழங்கள் வாங்கறதும் பாத்துதா வாங்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா பாத்துதா வாங்கணு ஏனா இப்ப நெறயா பழங்கள் வந்து வெளி மாநிலத்தில இருந்து வர்றதுனால நமக்கு அது அடிபட்டு கொஞ்சோ வரு கொஞ்சோ அதுலயே அந்த ஒவ்வொரு பழத்திலயு ஒவ்வொரு விதமான அந்த ஸ்டிக்கர் மாரி ஒண்ணு ஒட்டியிருப்பாங்க அத பாத்துதா நம் வேகவே செய்யனு சிலது இயற்கை முறையில வெளஞ்சிருக்கு சிலது ரசாயன நா போட்டு வெளவிச்சிருப்பான் சொல்லிங்கரதகாண்டி அந்த ஒரு இது ஒரு சிம்பல் மாரி நமக்கு இருக்கு அந்த ஒரு குறியீடு இருக்கு அத வெச்சுக்கிட்டு நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது
குறிப்பா நா இடயில ஒண்ணு படிச்சதுனால அந்த திராட்சை எல்லா சாப்பறப்ப வாங்கிட்டு வந்து ஒரு தண்ணியில மஞ்சப்பொடி போட்டு ஒன்னுக்கு ரெண்டு மூணு தடவ கழுவி ஆ கழுவி சாப்பிடறது இன்னு நல்லது ஏனா அதில அவ்ளோ கிருமிகள் இருக்கு ஆமா
கிருமிகளு இருக்கு இன்னொன்னு ஈ வந்து அதிகமா அந்த மொச்சிக்கிட்டு இருக்கு அப்டிங்கிறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாம நெறயா அதில இருக்கிறதுனால மஞ்ச பொடிய வெச்சு கழுவி சாப்பிடறது ரொம்ப நல்லது
அதுவு அந்த திராட்சை உள்ள விட விதை அவ்வளவு ஆரோக்கியமான ஒண்ணா விதையோட சாப்பிடறது இன்னு நல்லதா
ஓ சரி சரி
அது சாப்ட்றதுனால நம்ம உடம்புல அதி எதோ நுண்ணுயிரிக்களுல்லா அழியுன்னு சொல்றாங்க அந்த மாரி விஞ்ஞானிகல்லா நெறய கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பழங்கெல்லா அவ்ளோ ஆரோக்கியமான ஒன்னாருக்கு அப்டின்ட்டு ஆ அப்பொல்லா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டிருந்த காலத்துல அந்த ஆப்பிள் அந்த மாரி அவ்ளோ
பழங்கள் கெடயாது பப்பாளி பழோ சாப்புடுவாங்க அது வீட்ல எப்டியு மரொ வச்சிருப்பாங்க வேற என்ன பழோ ம் மாதுளம்பழ அது வீட்ல வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான பழங்கள் தா சா சாப்ட்ருப்பாங்க ஆப்பிள் இந்த மார்லா அவங்களுக்கு இருக்காது இப்போதா அந்த மாரி ஆப்பிள் ஆரெஞ்சு இதெல்லா இப்போ தா அதிகமா எல்லாத்
இப்ப உள்ள பழங்கள் அதே மாரி வித்யாச வித்யாசம் மா நெறயா வந்துருச்சி
வந்துருச்சி எல்லா மே இந்த அ ரெண்டு ஒரு ரெண்டு மரத்த வச்சு இது பண்றாங்க கலப்பு முறைல கண்டுபுடிக்கிறாங்க நெறயா ஒரு இதோட டேஸ்ட்டு ஒரு இதோட ஒரு சுவையு இன்னோரு மரத்தில இருந்து அதோட கலருக்காண்டியு அ வித்யாசமா கண்டுபுடிக்கிறதுனால அது நமக்கு பாக்கவே ரொம்ப அழகாருக்கு
அதுவு இந்த கொய்யாக்கா ஒட்டு கொய்யா அந்த மாரி ப்டில்லா சொல்லுவாங்க அந்த மாரி நெறய கொண்டு வந்துட்டாங்க இப்பல்லா அப்பொல்லா நம்ம முன்னோ நம்பள் சின்ன பிள்ளைல இருக்கும்போதெல்லா பழங்க அதுவே இயற்கை மொறைல பப்பாளியெல்லா எங்க வீட்டெல்லா எப்டி மொளைக்குன்னே தெரியாது ஆனா நாங்க வெதயே போட்ருக்க மாட்டோ அந்த மாரி குருவிக எங்கையாவது சாப்டுட்டு வந்து எங்கையாவது வெதய போட்டு அந்த பப்பாளி மொளைக்கிறது கொய்யா மொளைக்கிறதோ எல்லாமே அதுவா மொளைக்கிறதா இயற் க்கை மொறைல மொளச்சிடு அந்த இது இப்போ உள்ள மொறைகள்ள எல்லாமே சீக்கர வளர்ணு நல்லாவு அழகாவு இருக்குணு
அதிகமா வெளயணு சீக்கிரத்துல வளர்ச்சி அ வளயணு சொல்லி இது பண் ராங்க அதனால அதோட கால வந்து குறுகிய காலத் தல அது வளஞ்சிட்டு அதோட இத நிப்பாட்டிட்டு போய்ருது முன்னாடி ஆனா இப்டி இருக்காது அதிக காலோ வெளைச்சல் இருக்கு அதிக நாளு ஆவு இப்ப எல்லாமே கொறஞ்சுட்டு
அதனால ரசாயனமு நெறய வந்துருச்சு அதனால ஒரு சில சத்துக்களு கொறைய ஆரம்பிச்சிருச்சு
கொறய ஆரம்பிச்சது ம்
அப்டின்றப்போ நம்ம பழய முறைக்கல இயற்கயான இது விதைகள் வாங்கி அதலருந்து நம்ம எடுத்துட்டு வர்றது இன்னு ஆரோக்கியமான ஒன்னாதா இருக்
ம் வேறு பழங்கள் வேறு என்ன பழங்கள் நமக்கு ஈஸியா கெடைக்க ம் தர்பூஸ்ணி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது
நவ்வாப்பழோ நவ்வாப்பழோல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே இனிமயான ஒண்ணு மரு
அதே மாரி அத்திப்பழத்திலே நெறையா இருக்குது
ஆஹ் அத்தி பழம்
உம்
அந்த மாரி பழங்கள்ல நம்ம சாப்பிடுறதுனால நம்ம உடலு கூட ஒரு அத்திப்பழம் இந்த சூட்ட குறைக்கும் நல்லாவே உடம்புக்கு நா நல்லா வலுவா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க இந்த மாரி ஒவ்வொரு பழத்திலயும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ஆரோக்கியம் நரஞ்ச ஒரு பங்கு தான் கொடுத்துட்டு இருப்பாங்க இயற்கை முறையில கடைக்கிறது
உம்
அதனால நம்ம பழங்கள் சாப்பிடுறது தினமும் ஒரு பழம் சாப்படுறது ரொம்ப வே நல்லது பழங்கள் சாப்பிடாம இருக்கக்க கூடாது இந்த மாரி அதே மாரி பழங்கள் பத்தி பேசனா நம்ம நெறையவே பேசிட்டே போலாம் இத்துடன் அந்த உரைய முடிக்கலாங்க
ஆ நன்றி